ஆ எப்டிருக்க ம் ஆமா சும்மாதா கால் பண்ணே பிஸியா
இல்லடி இனிமேதா
ம் செரி செரி
ம் நீ என்ன பண்ற சமச்சிட்டியா
ஆ சமச்சிட்டனே
சேரி செரிடி ம்
வீட் வேற
ஆமா இல்ல அதா நீ வந்து போன தடவ பக்ரீத்துக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ண இப்ப இந்த தடவ பக்ரீத்துக்கு கால் பண்ணி இன்வ இன்வைட் ப
போயிடுச்சி பாரு நா ம் அதா கொஞ்சம் பிஸியா இருக்கே ஷாப்பிங் பண்ணிட்டு
செரி செரி என்ன பண்ணுவ ஆக்சுவலா பக்ரீத் அன்னைக்கு
பக்ரீத்துக்கு ஆடு ஆடு வெட்டுவோம்
செம டேஸ்
ஆடு இல்லனா கௌவ்
ஆ சொல்லு
எதாச்சி எதாச்சி வெட்டுவோம் வெட்டி இது எல்லாருக்குமே தருவோம் கெஸ்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்கு
ஓ அந்த மாதிரி ம் ம் செரி செரி செ
ஆ நெய்பர்ஸ்க்குகுலா தருவோம் அந்த மாரி இப்ப நீங்க தீபாவளிக்குலா ஸ்வீட்லா தருவீங்க இல்ல அக்கம் பக்கம் அந்த மாதிரி இங்க மட்டன் தருவோம் அக்கம் பக்கம்
ஆனா போன இயர் நீ கூப்ட்ட என்னால தா வர முடியில எதோ பங்ஷனுக்கு போயிட்டே ஆ
ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு கொர நா சண்ட போட்டனே ஓன் கூட
ஆமா சண்ட போட்டே இல்ல ம் ம் பங்க்ஷன் போய்ட்டாலு இங்க வரும் கண்டிப்பா வரன் டி வரன் அனுப்பு அனுப்பு எனக்கு தெரியாதா வீடு நீ இருந்தாலும் அனுப்பு ரொம்ப நாளா ஆச்சில்ல
ஃபேமிலியோட வந்துரு
வேற வீடு மாறிட்டியா இப்போ
அதே ஏரியாதா கொஞ்சம் தள்ளி போன கொஞ்சம் இன்னும் உள்ள போனும் ஆமா ஆமா தோ அனுப்பறன் லொக்கேஷன் ம் ஃபேமிலியோட வந்துரு நா வந்து லாங் ஃராக் மாதிரி வாங்கினேன் ம் ஒ அங்கங்க அவ்ளோ கிராண்டா இல்ல ஓகே மீடியம்
ஆமா ஆமா இப்போ வெயில் இல்ல இப்ப நீ கிராண்டா வாங்கினா எப்படி ஃபர்ஸ்ட் போட முடியும்
சும்மா மீடியமா வாங்கினேன் லைட் ப்ளூ லைட் ப்ளூல வாங்கினேன்
லைட் ப்ளு நல்லா ம் சேரி பிரியா அதான் நானும் நெனச்சேன் உனக்கு கால் பண்ணனு ஃப்ரீ தாண்டி ஃப்ரீதான் சமைக்கனும் ம் ஆஹ் நீ பதில் சொல்றியா ஆமா ஆமா உனக்காக வேணா வேலைய எல்லாம் தூக்கி போட்டுட்டு வர்ரேன்
அதான் வந்துரு உன் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குமே
ஆமா டி அவங்க வர முடியாது பட் ஓகே விடு நா வரேன் பேபிய
ஆ எப்டி வருவ ஸ்கூட்டிலயா
ம் ஸ்கூட்டில வரேன்
ம் சேரி பாத்து பத்திரமாவா
சேரி டி கண்டிப்பா ம் போட்டோஸ்லாம் எடுக்குறோம் என்ஜாய் பண்றோம் எங்க அன்னைக்கு நீ பிஸியாதான் இருப்ப
இருப்பேன் பாத்துக்கலாம் நீ வா ம் ஃபுல் டே ஃபுல் டே தங்கிட்டு போ ம் ஈவினிங் ஈவினிங் ஃப்ரீ ஆயிருவேன் நா மார்னிங் தா அத கொஞ்சோ வேலையா இருப்பேன் அதுக்கப்றோ ஈவினிங் ஃப்ரீ தான் சரி பாக்கலா இப்போ வெளிய போலாம்
சேரிடி போவோம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி வை பிளான் பண்ணி வை எங்க போறோ என்ன எல்லாத்தையு பிளான் பண்ணி வை ஆனா இன்னொன்னு நமக்கு பிளான் பண்ணது நடக்காது டி சுத்தமா
ஆமா கரெக்ட்டு தா அதும்
ம் அதனால விடு நம்ம டைமிங்ல அந்த டைமிங்ல நம் ம யோசிச்சி போலா எப்ட்ருந்தாலு ரிட்டன் நைட் நா வந்தாகனோ டி வீட்டுக்கு ஏன்னா இவங்களு
ஆமா இல்ல இல்ல பாத்துக்கலா ம்
ம் பாப்போ ஏற்கனவே என்ன கூப்ட வருவாங்கல்ல அப்பதிக்கி அ எப்புட் இருந் மார்னிங் வரும்போது நா வந்துருவேன் திருப்பி ரிட்டர்ன் அவுங்க கூப்பட மட்டும் இங்க வருவாங்க ஸ்பெஷல் த்து பண்ண போற
அ
அன்னிக்கி லஞ்சு என்ன டி பண்ணுவ
அப்பறோ அன்னிக்கா அன்னிக்கி பிரியாணி தா அதா பிரியாணி தான் மட்டன் பிரியாணி தா எல்லா ரிலேட்டிவ்ஸ்ல்லா வருவாங்க
ம் யார்குன்னா பிரியாணி யார் பண்ணுவா
பிரியாணி எங்க அம்மா தா
அப்போ ஓகே அப்ப நா சாப்புடுறேன் ஏன்னா ஒனக்கு பண்ண தெரியாதுல்ல
கரெக்ட் தா இல்ல எங்க அம்மா தா எல்லா ஃபங்க்ஷன்லயு அவுங்க செய்வாங்க அவுங்க பிரியாணின்னா எல்லாருக்குமே புடிக்கும்
அப்போ ஓகே நா வர கன்ஃபாம் கன்ஃபாம் மாற்றமே இல்ல பிரியாணிக்காகயாது வருவ்
ஒனக் கூட புடுச்சு போயிரு டேஸ்ட்டு
ம்ம் சைடிஷ் என்ன
சைடிஷ் வந்து அதா ரைட்டா தா வெப்பாங்க ரைட்டா தென் பிரிஞ்சால் சட்னி
ம் எதுவு சைடிஷ் எதுவு சிக்கனு அந்த மாரி எது போல்லையா அதுதா கேக்குற ம்
சிக்கன் ரைஸு போயே தென் ஸ்வீட்ஸ் ஸ்வீட் வெப்பாங்க
சேரி டி கண்டிப்பா வர்றோ என்ஜாய் பண்றோ ம் ஆனா அவுங்க வருவாங்கல்ல வரம்போதே மோஸ்ட்லி நைட்டு டின்னர் முடுச்சுட்டு வர மாரி பாக்ற
ஆ சேரி பாருங்க நெக்ஸ் நெக்ஸ்ட்டே கூட சாப்புல்லாமா நீ சூடு பண்ணி
ஆமா ஆமா கரெக்ட்டு தா ம் ஆனா பிரியாணில முன்னாள்ள விட மறுநாள் டேஸ்ட்டா இருக்குல்ல
ஆமா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
ம் அந்த மசாலால்லா நல்லா செம்ம டேஸ்ட்டா இருக்கு இப்போ நீ மே செகண்டு பிரியாணி சூடு பண்றதா இருந்தா எப் எப்டி டி பண்ணுவீங்க
சூடு பண்றதா இதுதா கடாயில தா
அப்டியா நீ இந்த மாரி ட்ரை பண்ணி பாரே இப்போ இட்லிப் இட்லி பாட் இருக்குல்ல இட்லி பாட்டு
ஆமா
அதுக்கு மேல துணி வந்து வெள்ள துணிய விருச்சு அதுலப் பிரியாணிய போட்டு அப்டி கட்டிட்டு ஆவில வந்து வேக முடுச்சுட்டு சாப்டோம்னா செம்ம டேஸ்
ஆமா நா நாமல்லா கடையிலயே ஃப்லோலயே வெச்சுருவ அது அப்டியே நல்லா ஹீட் ஆயிரு ம் ம்
நீங்க நல்லா ஆம் அது பண்ணிட்டே இருந்தோனா நல்லா இருக்கு பட் இது ஒரு தடவ ட்ரைப் பண்ணி பாரு விட மாட்ட என்ஜாய்
ம் இக்கரா கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லு
ம் அந்த டேஸ்ட் அதா நா சாப்புட மாட்ட அப்போ வாங்கு வரின மாட்ட வயிற அப்டியே காய போட்டுட்டுதா வருவ
ஆ சேரி சேரி
அப்பதா ஜாலியா சாப்புல்லா ம் அம்மாலா எப்போ வர்றாங்க
அ ஒரு ரெண் நாள் முன்னாடி வருவாங்க
சேரி சேரி அப்ப வேல ஆரம்பிச்சுங்களா
ஆமா ஆமா ஆரம்பிச்சுட்ட ஆடு ஆடு எல்லாம் போய் வாங்கனு அது இன்னு வாங்கல அது வாங்கியே அவங்க வளத்து வளத்துவோ ஆட
ஆம்
ம் ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபீட் பண்ணுவோ ம் அதுக்கப்பறமாதா வெட்டுவோ அத வெட்டும் போது நம்மளுக் கே எப்டி ஆயிரு எமோஷனல் ஆயிரு
மா பட் இது வேற பிரியாணி மு க்ய இல்ல பிகிலு
ஆ அது கரெக்டா இப்போ டூ த்ரீ டேஸ் ஃபீட் பண்ணி நாங்க வளத்த மாரி வளப்போல பெட்டு மாதிரி சோ கொஞ்ச கொஞ்ச இது ஃபீலிங்ஸா இருக்கு
ம் கரெக்ட்டுதா செரி செரி ஆ பாக்கலா வீட்ல வேல எல்லா முடிச்சுட்டியா ஃப்ரியா
ஆ எப்ப ஃப்ரீதா ம் சரி
செரி செரி நானு கொஞ்ச சிங்க்குல பாத்திர கெடக்குடி பாத்தர வெளக்கணு இன்ன மிஷின்ல வந்து துணி போடல இன்னைக்கு சமைக்க வேல நேத்து முந்தானாள்லா ரொம்ப வேல காலல டென் தேட்டிக்குதா எந்திருச்ச
சேரி சேரி
அதனால பாத்தரத்துல நைட்டு ஒரு மூவி ஒண்ணு பாத்துட்டு படுத் துருந்தோமா
சேரி சேரி
மிட் நைட் ஆயிடுச்சுடி அரவுன்ட் த்ரீ த்ரீ ஃபாட்டி ஃபைவ்க்கு மேல ஆச்சு ஆ அப்ப எப்புடி எந் திரிக்க முடியு சொல்லு காலைல டென் தேட்டி கிட்ட ஆச்சு ஆனா டென் தேட்டிக்கு எந்திருச்சே ஆனாலு இன்னு ஒடம்பு ஒன்னு முல்ல
ஆமா கரெக்ட் தா
ஆ
அ திரும மத்தியான ச சாப்ட்டு தூங்கிரு
அப்படிதா பண்ண போறே இப்ப நெக்ஸ்ட் வீக்கு இவுங்ளுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னா இப்ப நம்ம ரொட்டினா நைட் படுக்கனு ஓகேதா வேறெதா
எத்தன மணி ஸ்கூலு
ஸ்கூலு அங்க வந்து இங்க பஸ் ஸ்கூல் பஸ் வந்துடு உனக்கு எயிட் எய்ட் டுவெண்டிக்கி வந்துரு எயிட் ஃபிஃப்டீன் டுவெண்டி அந்த மாரி
ஆ ஸ்கூல் டைமிங்கு
அங்க வந்து அவுங்க நெயன்கெல்லா பெல்லு
நெயன் ஓகே ஒகே
உனக்கு ஸ்கூல் பஸ்ஸுங்கறதுனால அவுங்க டைமிங் வந்து
ஆமாமா கரெக்ட்தா நெறையா பேர பிக்கப் பண்ணுல்ல
இப்ப நம்ம போய் கூட்டு போய் கூட்டு வருவோ அப்பண்ணாதா இயர்லியா விடணு இன்னு எயிட் எய்ட்டுக்லா விடணு
ஆ ஓகே ஓகே ம் விடற டைமு
ஆ ஆ அவுங்க வந்து எல் கே ஜி வ எல் கே ஜி ங்கம் போது லெவனுக்லா வீட்டுக்கு வந்ருவாங்க லெவன் ஃபிஃப்டீன்கெலா இப்ப வந்து அவுங்க யூ கே ஜி ங்கறதுனால பாத்தினா த்ரீ த்ரீ ட்வெ உம் தேட்டி அந்த மாரி ஆயிடுதுடி வீட்டுக்கு வர ஃபோர் ஆயிடுது பஸ்ல ரொம்ப டயர்டா தா வர்ராங்க
ஆமா ஆமா
உம் என்ன பண்றது வேற வழி படிக்கணுல்ல
ஆமா கரெக்ட் தா போக போக அவுங்களுக்கே இதாயிடும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு ஆச வந்துரும் போனாதா மெமோரிஸ் இதெல்லா
உ வித்துரூ
தாங்ஸ்னா
நமக்குல்லா ரொட்டீன் ஆரம்பிக்கும் கா நைட்டு சீக்ரமா தூங்கணு காலைல வெல்லனா எந்திரிக்கணு
ஆ
எவ்ளோ வேலங்ற உம் இனிமேதா சமைக்க போறியா
ஆ ஆமா ஆமாடி சமைக்கணு சேரி பாரு ஆ ஓகே நா ஃப்ரீயா இருந்தா கால் பண்றே உம் பாய் உம் பாய்